ஆ கேக்குதா ஆ அது தன்னாலே கொஞ்ச நேரத்துல கட் ட்டாயினு அது ஒரு கி லிமிட்டெட் மினிட்ஸ் இருக்கு அந்த மினிச்சில தன்னாலே கட் ஆயிடுங்க திரும்ப அடிக்கணு
ம் ஆனா எனக்கு ஒரு பாயிண்ட் போயிட் ச்சி என்னடி நீங்க கால எடுக்கல
ஓ அப்புடியா
ஆமா
ம் சில நேரம் அப்டிதா எடுக்கவே மாட்டங்கது நேத்திக்கி அப்புடி தா நா என் ஃப்ரெண்டுக்கு அடிச்சி அது கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆச்சு அவடிச்சு அதுக்கப்புற எடுக்கவே இல்ல ரெண்டு தரோ அப்புற நா அடிச்சே
ம் ம் செரி செரி அத நெட்வொர்க் இஸுவா இருக்குல்ல சர்வர் இசஸுவா இருக்கு
ஆ ஆமா எல்லாருமே யூஸ் பண்ணுதுல்ல
ம்
நா மார்னிங் நா மார்னிங்லிந்து கொஞ்சோ ஆஃப்டர்நூன் வரைக்கும ஃப்ரியா இருப் பே
ம்
அப்பப்ப பேசுவே சில நேரம் படுத்திருப்பே ஏன்னா ஃபாஸ்டிங் வேற இருக்கன்ன அப்பப்ப படுத்திருப்
ஆமா
ட்டிங்லல்லா வேல கொஞ்சோ இருக்கு இல்லனா ஒரு வேலையு இருக்காது கல்ல சமைச்சு ஜாமா மட்டும்தா இருக்கு அது லேட்டா கழுவு நானு வச்சுக்கிட்டு கழுவ முடியாது மாய் டயடாருக்கு கடுப்பாருக்கு
ஆமாமா.
யாராச்சு ஆள் இருந்தா செய்ய கொஞ்சோ நல்லாருக்கு தனியாவே நம்பலே செய்யணும்னா அது ஒரு கடுப்பாருக்கு. யாரு வர போறா நம் நம்ப மட்டுதானே இருக்கோ அப்டின்னு ஒரு அலட்சியோ எல்லாருக்கு.
அது சாப்பிடவு புடிக்காது.
அ, ஆமா தனியா சாப்படவு கடுப்பாருக்கு.
நா அதெல்லா கொஞ்ச நாள் பீல் பண்ணிருக்கே. ம் தனியா கொஞ்ச நாள் இருந்தோ
அப்படியா.
சும்மா பிரைவசி கண்டி இருந்தோ அப்ப அதொல்லா ஃபில் பண்ணிருக்கே இருக்கு.
ரொம்ப கஷ்டமாருக்கோ வேற வழி இல்லல தனியாதா இருந்தாகணு ஏனா யாரு வர தூரத்துல இல்ல
ம் ம்
எல்லாருமே மயிலாடுதுறை பக்கோ தா மயிலாடுதுறை கும்பகோணோ பக்கோ தா.
ம் ம்.
இங்க எந்தூர்னே தெரியாது புதுசா வந்து இருக்க.
உஹம். செட்டாயிடு போக போக ஒன் இயர் ஆயிடுத்துங்கிறீங்க இன்னு செட் டாக்ல
இல்ல நா ஒன் இயர் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆயி நா இங்க வந்து ஒரு நாலு மாசோ தா. குது அ, எங்க வீட்லயே இருந்தே இவ்ளோ நாள் வரல. கல்யாணோ ஆன புதுசுலயே இங்க வந்து உட்டா நமக்கு கஷ்டமா இருக்கு. அதனால ஆறு மாசத்துக்கு அப்றோ பாத்துக்கலான்னுட்டாங்க.
சேரி சேரி
துக்கு அப்றோ வீடு பாத்து இப்ப ஜனவரியில வந்த நா ஜனவரியிலேயே என்னுமோ வந்தே அப்போ ஒரு டூ மந்த் த்திருந்தே அப்பறோ வீட்டு்ல டூ மந்த் இருந்தே இப்ப அடுத்து இப்பதா வந்திருக்கே.
சரி சரி
ம், போய்ட்டு ஒடனே வர முடியாதுல்ல அதனால இங்க ரெண்டு மாசோ அங்க ரெண்டு மாஸ் சோருப்பே
ம் ம் ஜான்ஸ் கதாப்பியா ட்ரைனு மாயரத்லந்து மாயரக் கும்பகோணம் கதாப்தி
ஆமா ட்ரெயின்ல தா வருவே பஸ்சு நமக்கு செட் ஆகல ஒரு தரவ வந்தோ அர்ஜென்ட்ல ஃபஸ்சு எனக்கு பெருசா புடிக்கில
புடிக்காது
உஹம் ட்ரெயினாச்சு ஆறு மணி நேரத்துல வந்துருது பஸ் ஏழு மண் நேரோ வருது
ஏழு எல்ட்ரா ஆயிடு
ம், அது முறை கம்ஃபோட்டபுலாவே இல்ல எனக்கு க ட்ரெயின் பஸ்சு புடிக்கில எனக்கு. ட்ரைனு அந்த ஓபன் ஃபேஸ் நல்லா காத்து நல்லா வரு
ஆமா, ஆமா ரிலாக்ஸா இருக்கு நம்ம பட்டுக்கு வர்லால.
பஸ்சு அப்டி இல்லல்ல பெட்ல்லா வச்சு ஃபுல்லா குளோஸ் பண்ணி ஏசி பஸ்லதா வந்தோ
ம்
அது எனக்கு புடிக்கில்ல பஸ்சு சுத்தமா
இது பண்ணுங் டைம் போறதே தெரியாது.
ம் நா எப்டினா புது இடத்துலலா தூங்க மாட்ட சுத்தமா
ராலே ஆ
அது செட்டாகவே ஒரு நாளாகு எனக்கு இங்கேந்து அங்க வந்தாலு சரி அங்கந்து இங்கியே வந்தாலும் சரி மொதநாள் தூங்க மாட்ட
ம்
நைட் டைம் ட்ரெயின்ல வந்தாலு பஸ்ல வந்தாலுமே நைட் ஃபுல்லா தூங்க மாட்ட
அந்த ஒரு ஆ ஏன்ட்ட இந்த ஹலோ
ஆ கேக்தா
ஆ கேக்குது கேக்குது
அந்த ஒரு ஹேபிட்ருக்கு எனக்கு
ம் ம்
அதனால எனக்கு எங்க போனாலுமே செட்டாக ரொம்ப கஷ்டமாருக்கும்
ம் ம் ஆ எனக்கு அப்டியே இது பண்ணிட்டேருக்கும் அப்றம் தூங்கிடுவ
ம் நா கொஞ்ச தூங்காதா ஆளு நா தூங்குறதுலா ரொம்ப கஷ்டமான விஷ்யம்
ஐயோ நாலா தூங்க சொன்னா சு
த் தனியா இருக்கனா தனியா இருக்கறதுக்கு தூங்குனா கொஞ்ச நல்லாருக்கும் தூங்குற ஆளாருந்தா
ஐயோ நாலா என்னலா விட்டா ஜாலியாருக்கு
அஹ எ ஹஸ்பண்ட் என்னன காலையிலே எந்திரிச்சொன்ன தூங்காத தூங்காத என்னைய புடிச்சி டார்ச்சல் பண்ணுவாங்க தூங்கவே வுட மாட்டாங்க காலைல
ம்
கால்ல நேரத்தோட எந்திரக்கணு வீட்ல தனியாருக்கு நம்ம மட்டுந்தாருக்கும் தூ முழிச்சி எந்திரிச்சி என்னா பண்ண போறோ
அதான
ஆ இந்த மேரி தூங்கவு வுடமாட்டாங்க
இப்பியாச்சு நாமட்டுதா நோம்புருப்ப அப்ப அவுங்கனுமே நோம்பு இருப்பாங்க நோம்பு வைக்கும் போது ரெண்டு பேர் க்குமே வேலையேல எந்திரிச்சி நா என்ன பண்ண போற எந்திரிச்சி நோம்புருந்தா சமைக்கிலா நோம்பு இல்லனா அப்பியுமே தூங்கவே வுடமாட்டாங்க
ம் ம்
எந்திரி எந்திரி காலைல நேரத்தோட எந்திரிக்கனு மதியான தூங்குமாங்க எனக்கு மதியான தூங்க வராது காலைலதா தூங்குவ எப்போது அவங்க என்னைய எலுப் புட்டுட்டு அவுங்க மதியான படுத்து தூங்கிடுவாங்க எனக்கு தூக்க வராது எனக்கா கடுப்பாகும் இப்பியுமே என்ன தூங்க வுட மாட்டாங்க கால்ல அ இப்பியுமே தூங்க வுட மாட்டாங்க இத தொறப்பாங்க அத தொறப்பாங்க டிவிய ஆன் பண்ணுவாங்க எனக்கு டென்ஷனாகு
ம்
கடுப்பாம ஒண்ணுமே சொல்ல முடியாது சில நேரம் என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்ணிதான போகணும்
பிஃபோர் மேரேஜும் சரி ஆஃப்டர் மேரேஜும் இல்லை எழுப்பனா கோவ வந்துரும் எனக்கு
ம்
நானா எந்திரிக்கனு இல்னா அலாரம் வச்சு எந்திரி ப்ப என்ன போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தூங்குற விஷ்ய துல மட்டும் சாப்பாடு இல்லனா நா தூக்கணும் நல்லா
ம் எங் தூங்குனாலுமே அவங்க போ ள்ள அந்த டயத்துல கரெக்டா எந்திரிக்கணும் இல்லா கதவு திறந்து வச்சுடே போயிடுவாங்க சும்மா சாத்திட்டு
ம்
சும்மா சாத்திட்டு போயிடுவாங்க ஆபிஸுக்கு அவுங்க பத் து மணிக்கு ஆபீஸ் போறங்கன் வெச்சுக்கங்ளே செல நேரோ சாப்பாடு செய்ய வேணா நெனச்சேன் வெச்சுக்கங்ளே முன்னாடியே சொல்லிடுவே நீங்க நாளைக்கு கடைல வாங்கி சாப்ட்டுருங்கன் நா படத்து தூங்கிடுவே கால்ல சாப்பாடு மட்டு செஞ்சு வச்சிட்டு அத நோன்பு வெப்பண்ணு அப்டியே செஞ்சு வெச்சிருவே கால்ல சாப்பாடு மட்டு
ஓகே ஓகே
செஞ்சு வெச்சிட்டு டப்பால வெச்சிட்டு மூடி வெச்சிட்டு நா தூங்கிடுவே கால்ல அதோட ஆபீஸ் போம்போது நா தா அலார வச்சு எந்திரிப்பே அவுங்க எழுப்பி உட மாட்டாங்க வாசல்ல போய் கூப்டுவாங்க நம்பளே நல்ல தூக்கோ நல்ல போதைல இருப்போ நம்ம பக்கத்துலருந்து கூப்ட்டாலே நமக்கு கேக்காது இத்ல வாசல்ல போய் கூப்ட்டா எங்கிருந்து கேக்கு
ஓகே
அப்டி தொறந்து சும்மா சாத்தி வச்சுட்டு ஓடிடுவாங்க எனக்கா டென்ஷன் ஆகு எனக்கு
ச
வீட்டுக்குள்ள நொழஞ்சாலுமே தெரியாது ஏனா தனியா இருக்கோ வீட்ல யா ரு இல்ல யாரு வீட்ல நொழஞ்சாலு சுத்தமா தெரியாது ஒரு பூச்சி பொட்டு வந்தா கூட தெரியாது வீட்ல
ஆ செரி செரி ஆ சேர் சேரி
தெரியாது அந்த மாரி இருக்கு போது டென்ஷனா ஆகும்ல நமக்கே
ம் ஆமா
அதுக்கு பயந்துகிட்டே நா அலார வெச்சு எந்திருச்சிருவே அவுங்க ஆபீஸ் போம்போது டெய்லி
லாக் பண்ட்டாது படுத்துப்போ
ம் செலர் என்ன செய்வாங்க பூட்டிட்டே போயிடுவாங்க சாவி எடுத்துட்டு அது இதுக்கு மேல எனக்கு டென்ஷன் ஆகு ஒரு நாள் அப்டித்தா பூட்டிட்டு போய்ட்டாங்க கத்தி உட்டுட்டே கோவத் ட்ல இங்க பாரு அவுங்க காலைல போவாங்க நைட்டு வரைக்கு அது பூட்டியே தா கெடக்கு
என்னதா இருந்தாலு வெளிய போலனாலு நமக்கு ஒரு மாரியு
ஏனா எங்து இங்க என்னன்னா வாடக வீடு வாசல்ல தா மோட்ரு இருக்கு தண்ணி தெரியா போயிட்ச்சுன்னா எனக்கு வெளியதா போய் மோட்ரு போட்ணு அவுங்க பூட்டிட்டு போய்ட்டாங்ன் வெச்சுங்க ஆத்ர அவசரத்துக்கு தண்ணி வேணு என்னா பண்றது
ஆமா கஷ்டந்தா
எதையுமே யோசிக்க மாட்டாங்க அவுங்க அதுதா நமக்கு டென்ஷன் ஆகு ஒரு நாள் அப்டிதா கோவத்துல கத்தி உட்டுட்டே அதுலருந்து அவுங்க பூட்டிட்டு போறதே இல்ல டென்ஷன் ஆகும்ல நமக்கு எந்திரி ச்சா செம்ம கோவ வரு வீட்ட பூட்டிருந்தா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
அது ஒரு பயம் இருக்கு
ம் ம்
வீட்ல என்ன நடந்தாலு நம்மளால அவுசரத்துக்கு கூட வெளிய போ முடியாது
வெளில போ உண்ம தா உண்ம தா
அ அத யோசிக்கவே மாட்டாங்க எப்போதுமே
அவுங்களுக்கு என்னானா நீங்க எங்க வெளில போரிங்க வரிங்க வீடு பூட்டியே கெடக்கு
அ அதனால சாவிய புடிங்கி வச்சுட்டே இந்மாரி பூட்டி பூட்டிட்டு ஓடிறாங்க அவசர த்துக்கு எங்க போனாலு கடைக்கு போனாலுமே பூட்டிட்டு ஓடிறாங்க சாத்திக்குன் சொல்ல மா
இப்ப ஆ
எங்க போறாங்கன்னே தெரியாது திடீர்ன் நிப்பாங்க இங்கிருந்து அங்க போயிட்டு வந்தா ஆள் காணா போயிடுவாங்க பூட்டிட்டு
ம்
அந்த மாரி இருக்கும்போது எனக்கு இன்னு காண்டாஹு அதுலருந்து புடிங்கி வெச்ச நா இன்னு சாவி வீட்ல தா இருக்கு எங்க போனாலு எடுத்துட்டு போமாட்டாங்க
சேரி சேரி ந்தாலு நீங்க சொல்ற மேரி எதோ ஒன் னு வீட்ல சேர் நம்ம வெள்ல போனு எதாவது ஒரு தேவ படுது மோட்டரே ஸ்விட்சு வெளில இருக்குதுங்கறீங்க அப்
ஆ அர்ஜென்ட்டுக்கு மத்த விஷ்யோ அர்ஜென்ட்ல பாத்ரூம் வந்தாலு போயிட்லா அவசரத்துல பீர்டு வந் துர்ச்ன்னா என்ன பண்றது தண்ணி இல்லாம மத்த விஷ்யல்லா ஓகே இந்த மாரி டைத்துல இது க்கு மெயினா வாட்டர் தேவதாபடு
ஆமா
அர்ஜென்டு ரெஷ் ரூம் கூட அப்பறமா போய்க்லா அது வேற விஷ்யோ
ம் ம்
ஆ ஃபி அத பத்தி ஒரு விஷ்யத்த திங்க் பண்ணாம அவங்க பாட்டுக்கு செஞ்சிட் போயிருவாங்க
ம் ம்
அது தா நமக்கு டென்ஷனாகு நல்லா நா கோவமே பட மாட்டே எந்தளவுக்கு பொறுமையா இருப்பனோ அந்தளவுக்கு பொறுமையா இருப்பே
ம்
கோவோ வந்துருச்சு அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்றோ கத்தி உட்ருவே
அது எல்லாருக்கு உள்ளது தான
ம் எல்லாருக்கு உள்ளது தான அந்த மாரி என்ன பண்றது ஒரு ஒராளு கேர்லஸ்ஸா இருப்பாங்க ரொம்ப அவுங்க போனா பின்னாடியே போனு இன்னா கதவு தொறந்து வச்சுட்டு போயிடுவாங்க
அச்சச்சோ ஆ இந்தா வரே
அதுனால ரொம்ப கடுப்பா இருக்கு
நீங்க எடுத்துக்கோங்க ம்ஹூம் அலோ ம் நல்லா எதாது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கீங்களா ஒன் இயர் ஆய் ட்டு
ஆ இல்ல இல்ல அதெல்லா இல்ல பொறுமையா குடுக்கட்டு வரப்போ வரட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்ல்லா எடுத்தா அது வேற மாரி இஷ்ஷுஸ் வந்துரு
சேரி சேரி வீட்ல இந்நேரோ கேட்டுட்ருப் பாங்களே அதுக் கேக்கறே
அ அ ஆமா அது கேக்கறவங்க கேட்டுட்டேதா இருப்பாங்க என்ன பண்றது நாட்ல இப்டியு இருக்காங்க அப்டியு இருக்காங்க தா எட்டக்க இருந்தாலு கொஞ்சோ கேக்க மாட்டாங்க பக்கத்துலே இருந்தா நெறைய கேப்பாங்க அது ஒரு விஷ்யோ இருக்குல்ல
ஆமா ஆனா எனக்கு எங்க இது மேரேஜ் லைஃப் லே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துது ஆனா பாப்பா வந்ததுக்கப்பறந்தா அரேஞ்சு தா
உங்கள்க் என்ன ஊரு
திருவாரூர் பக்கோ
ஓ இல்ல இல்ல மாப்பிளைக்குதா அந்த வீரு உங்களுக்கு அம்மா ஊரு அம்மா ஊரு
அம்மா ஊரு பூந்தோட்டம்னூரு வரு
ஓ அந்தூரா கேள்விப்பட்ருக்கே கேள்விப்பட்ருக்கே
ஆ நீங்க மயிலாடுதுறைனா மாப்படு சைடா
இல்ல இல்ல மயிலாடுதுறை தா மாப்படுகல்லா இல்ல மயிலாடுதுறை தா
சேரி சேரி மெயின்லயா
ஆ ஆமா அந்த மாரி நீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா பேசிப்பீங்க தான
பேசி போனா
அதாவது பொண்ணு மாப்புள்ள தனியா உக்கார வச்சு கல்யாணத்துக்கு என்கேஜ்மன்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசுவீங்ளா